ம் கேக்குதுடா
வேறவடி
ஆ சும்மாதா இருக் இருக்கே இன்னைக்கு ஆர் சி பி மேச் வேற
க்கா
ம் ம்
ஆசபத்தியாருக்கோ
ஆர் சி பிக்கு யாருக்குன் தெரல டி சி நெனைக்கிறே
ஓகே ஒகே அநேத்து கப்புல
ம்
நேத்து நம்ப தோத்துட்டோ
ஆமா ஆமா தெரியு ரன்ன பாத்தோனே முடிவு பண்ணே இருந்தாலு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அது போது
அப்புற எப்ப எப்ப படிக்கா
படிக்கறத வந்து இன்னைக்கு நைட்டு் எப்படியாவது ஒரு ஓரளவு படிக்கணு
அவ படிக்கு
படிச்சாதா வங்கி கொஞ்ச ஈஸியா இருக்கு எம் எல் டி விஷன கவினிங்ட்டு மிக்ஸ் மாலடல் தோட தா எக்கசக்கமா சாப்பிஸ் இருக்கு போல
அரியப்பா அவ்ளோ ஒர்க்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு நாள் லீவு்னால ஈஸியாதா கேப்பாங்கன்னு நெனைக்கி லைட்டா தோணுது ஏன்னா வந்து இந்த ஏழு நாள் லீவுக்கு அயோடி இசை கேட்டாங்க
ஆமா
ஏழு நாள் க சிகிச்சை கேட்டாங்க ஏன ஏா அவங்களுக்
ஐயோட்டி எப்படி கேட்டாலுமே ஈசி தான்டா
அது உண்மை தா
ஐ ஓ டில வந்து ஆமா எப் அ ஐ ஓ டி பொறுத்த வரைக்குமே அவ என்ன தா கேட்டாலு நம்ம எப்படி கேட்டாலு கதை எழுதலா அந்த மாதிரியான சப்ஜெக்ட் ஐ ஓ டி
அத அத
ஆனா வந்து இ இந்த பிளாட்டு இந்த எம் எல் டி இந்த இந்த மாரி பேஸ்
எனக்கு என்ன தோனுதுனா இந்த பிளா ஐ ஐ ஓ டி எம் எல்ட் டி சை பரத்துர பிளாட் எனக்கு வந்து இப்ப வந்து ஒரு வாட்டி சம் பாத்தோனா அப்டியே வெச்சிற நம்ம பயப்படத்தேவல இப்ப வந்து கொஸ்டின் எப் எப்படி கேட்பாங்கன்னா அப்டி வேணா பயப்புலாமே தவிர நம்ம படிச்ச நம்ம பயப்படுத்த தவல
ம் ம்
இதந்தா ஐயோ ம ம மறந்து போயிருமோ மறந்துருமோ இதா பிரச்சனை இந்த தீரியாதாதா பிரச்ச சரியா இருக்கு சம்முனா ஜாலியா போலா
ம் செம்ம மட்டும்னா பிரச்சனை இல்லடா செம்ம மட்டு பாத்துட்டு போயிட்டேருக்கலா இன்நேர ஏம்மன்ட்டி ஃபுல்லா செம்மா இருந்துருந்துச்சுன்னா இன்நேர நம்ம பாத்துக்கலா எல்லாத்தையு
ஜாலியா பத்து பாத்துகருக்கலாமே ஆனா இது சம்முதா சம்முதா
சம்மு இருக்கு ஆனால் தேரியு இருக்கு அந்த மாரி கம்பைனா வந்தாதா ப பிரச்சனை
ஆமா
போன டைம் கம்பைனா வந்துச்சல ஏஃப் பி ல அந்த மாரி
அந்தாதுபாய்
தியரி
ஸ் போன தடவ கடைசி எக்ஸாமா
என்னாது
இல்ல போன போத டி செ கடைசி எக்சாமோ
ஆஹ் டிசெனின்
த்த போன தடவ டி டி சி நீ
ஈஸியான்ல்லா பக்கா பக்காவ இருக்
ஆ அந்த அதே மாரி இருந்துட்டா ஓகே பாப்போ
ஈசியன் ஈஸினா ரொம்ப ஈஸிலா இல்ல
அததா எழுத்றத எ எழுத மாரின்ச்றா
ஏதனா பி ப்ளஸ் எய்ட் ப்ளஸ் எடுத்த
நீ நானு பி ப்ளஸ்தா
போது அதே போல் பி ப்லஸ் போது
அப்போ இந்த அடிஸ்ட்ஸ் அதிப்ப தரப்பறோ என்ன மெசேஜீப்பி
பாப்போ எழுதிருக்கே என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபட்ட போட்டு எழுதிருக்கே
அவ்ளோதா
அதுக்கப்ற வர்றது வரட்டு
வர வர வரது
ஆமா
நம்ப வந்து எவ்வளோ சூப்பரா எழுதி அ இது அ அறிய போட்டாலு கவலப்படக்கூடாது கேளமளி ஓ ஓ ந்தாலு கவல பட கூடாது ஏன்னா வந்து நம்ப காலஜ் நம்ப காலேஜ பத்தி கொஞ்சோ கொஞ்சோ கோளாறு
ஆமாடா நெஜமாதா இந்த ஸ் இந்த மாரி கரெக்ஷன் வந்து நம்ம காலேஜ்ல மட்டுந்தா நடக்கு
அச் யார்னு தெர்ல
நா பாத்த வரிக்குமே இப்படி இந்த இங்கத ஈஸ்வர்லலா சூப்பரா பண்றாங்க கரெக்க்ஷன்னு
ஒ
ஜாலியா இருக்கானுங்க அவனுங்க ஈஸ்வரு பண்ணாரி அம்மன் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க எல்லா எயிட் பாயின்ட் ஃபை அந்த மாரி ரேஞ்ச்ல இருக்கானுங்க
பட் எல்லா காலச்சு போறோ ஆ அதாதா அதா எல்லா காலச்சு நல்லா போட்றாங்க
இவனுங்க நம்மனா எயிட் பாயிண்ட் ஃபைவ்லா எடுக்கரோம்னா ஐயோ எயிட் எடுக்கிறதுக்குள்ள நம்ம னால முடியில எயிட்டே ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா சி ஜி பி எடுக்கர்து
நா பண்றது
ஆ ம் ஸிப் கன்
இன்னிக்கு போய் எப்பயாச்சு கொஞ்ச மாட்டுன சும்முடிச்சன்னு
நாம்மாண்டா
செல்லா
ஏதாது படிப்பமா இல்ல
ஆ யத படிப்போ
ஏதாது ஒரு டாபிக் சொல்லு
டாபிக்கா இப்ப இப்பக்கு இப்பக்கு எதுமே தோணலயே எனக்கு
கண்ண மூடிட்டு ஒரு வார்த்தையே சொல்லு
சரி இத எடு நீ இத எடு
சரி
சிஃப்டி நைவுக்கு தா வரு
நீவுக்கதா கேப்பாங்கிறியா
ஆ
நீங்கதா வருங்குற ரைட்டு ஓகே நவு பேசலதாரிட அப்படின்னு பாத்தோனா ஓகே அதுல வந்து பார்த்தோன்னா வந்து அது ஒரு மிஷன் லேர்னிங் அலிகாரதம் அது வந்து பேஸ்தீரம் வச்சு கொடடுத்திருக்கா பேஸ்தீரம் அது வந்து ஒரு பேஸ்தீரமோட ஒரு டைப் மாரி அது வந்து என்னா யூஸ் பண்ணுவானா வந்து டெக்ஸ்டாக் சிபிகேஷன் பண்ணலா பிளான் ரிடக்சன் பண்ணலா என்ன யூசேஜ்க்கு அதுக்கப்புறம்மேட்டு அன்னைக்கு சொன்னாலு இந்த ஃபார்முலா
ஆமா
அந்த ஃபார்முலா தா பி ஆஃப் ஏ பை பி ஈக்வல் டூ பி ஆஃப் பி பை ஏ இன்ட்டு பி ஆஃப் ஏ பை பி ஆஃப் பி அதுக்கப்றோ ட்டு வொர்க்கிங்கா வொர்க்கிங் தானடா சொன்ன அப்பறோ
ஆ ஆமாமா
வொர்க் இங்க வந்து பெரிய ஒரு ப்ராப்ளமாயிட்டு லைஃப் பேஸ் தியரம் அப்ளே பேஸ் தியரம் ஹையஸ்ட்டு ஹையஸ்ட்டு அப்பற மேட்டு மூனு டைப்ஸ் இருக்கு காசியன் மல்டி நோமியல் பெர்னாலி
ஓகே
இந்த மூனுமே வந்து நேம் பேஸ் அதுக்கப்பற மேட்டு அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீன்னா பொறுத்த வரைக்கு சிம்பிளா இருக்கு ஃபாஸ்ட்டா இருக்கு லார்ஜு கேட்டா செட் எல்லா லார்ஜு டேட்டா செட் வந்து ரொம்ப லார்ஜா இருந்தாலுமே வந்து ஒர்க் பண்ணிக்கலா லெக்வொயஸ் லெஸ் ட்ரைனிங் டேட்டா அதாவ்து நம்ம ட்ரைனிங் டேட்டா வந்து அதிகமா குடுக்க தேவயில்ல கொஞ்சமா ட்ரைனிங் டேட்டா இருந்தா கூட அது ஆட்டமெட்டிக்கா ஒர்க் பண்ணிக்லா டெஸிஷ்யன் பார் டெக்ஸ்ட்டு கிளாசிஃபி ஏஷன்ஸ் டெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ரொம்ப எஃபீசியன்டா இருக்குங்கறா
கே ஓகே
ஆனா டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து லெஸ் அக்யூரேட்டு ஃப்யூச்சர்ஸ் ஆர் டிபெண்டன்ட் டிபெண்டன்ட்டா இருக்கும் போது லெஸ் அக்யூரெட் ஆன்சர் வந்து ரொம்ப அக்யூரெட்டா கெடைக்காது அப்டிங்கறா டிபெண்டன்ட்டா இருக்கும்போது
ஓ போய் கடைக் காதுங்கிறா
கெடைக்காது அப்டிங்கறா அப்ளிகேஷன்ஸ பொருத் து வரைக்கு ஸ்பேம் ஈ மெய்ல் டிடக்ஷனு, டாக்குமெண்ட் கிளாசிஃபிகேஷன், மெடிக்கல் டைக்னோசிஸ், செண்டிமெண்ட் அனாலிசிஸ்ஸுன்ருக்கு அது என்னன் தெர்ல பேம் ஈ மெய்ல் டிடக்ஷனு டாக்குமெண்ட் கிளாசி ஃபிகேஷனு மெடிக்கல் டைக்னோசிஸ் மட்டு எழுதுனா போது
ஓகே இந்த நாலு எழுது எழ் எழுதிர்க்கலா
அவ்ள தா பொறுத்த வரைக்கு என்ன பேஸ் தியரம் வெச்சு வருது பேஸோட ஃபார்முலா அதோட ஒர்க்கிங்கு டைப்ஸு அட்வான்டேஜஸு டிஸ்அட்வான்டேஜஸ் முடிஞ்சு போச்சி எட்டு மார்க்கு
கேப்பாங்க கேட்டா
எல்லாமே எய்ட்டு தண்டா
ஆமா இ அ எம் எல்ஸ் எல்லாமே எய்ட் தானா
டி எல்லாமே எய்ட்டு தா அட நீ வேற போயும்போயு ஐ ஓ டி லெ
எல்லாமே ஆ அதுல வந்து அத்தன ஆறு டைக்ராம் ஆறு டைக்ராம் இருக்கு அதுக்கு போய் நா ஐயே எட்டு மார்க் ந ஏ அந்த கஷ்டப்பட்டு ஆறு டைக்ராம் எழு
ஆ எதுக்குங்கறே அவ்வளோ எழுதணுங்கறே
அதே அதே சிஸ்டீன் மார்கு அதே ன் மார்கு இ இ இர்கு இர்கு இர்குது வெச்சுக்கோயே
ஆ சிக்ஸ்டீன் மார்க்னா எழுதிருக் இருக்லாண்டா டீன் மார்க் நா ஜம்ன்னு எழுதிருக்கலா அது அந்த அளவுக்கு அந்த ஒரத்தே இல்ல எயிட் மார்க் ஒரத்தே இல்ல சரி ஓகே அ ஒரு கொஸின் நீ படிச்சட்டு கூப்பிடு ஓகேயா ஓகேட ஓகே ப